அவ எப்புடி
ஆஹ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கே அங்க அம்மா அப்பாலா எப்டி இருக்காங்க
ஆஹ் எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
உம் நல்லா இருக்காங்க
உம் சாப்பிட்டீங்ள
உமோ இல்ல இதுக்கு மேல்தா சாப்டோணு
அப்டிங்களா ஞாத்திக்கிழம என்ன உங்களுக்கு வீட்ல என்ன செஞ்சிருக்காங்க
ஆ அம்பிகை அம்மன் கறி கொழம்பு செஞ்சிருக்கோ அப்ப ஆமா சேரிண்ண
ஆ இங்க வந்து சாம்பாரும் உருளக்கழங்கு பொரியலும்
ம் ஏ எதோ அசைவோ எதோ எடுக்கில்லையா
ஆ உங்குளுக்குதா தெரியு இல்லேயா நா அசைவம் சாப்பட மாட்டே அதனால வீட்லயு எதுவு எடுக்கல
நீங்க சாப்பில்னா கூட அம்மா தம்பி சாப்புடுவாங்கல்லே
ஆ இல்ல இல்ல இந்த வாரோ எடுக்கலா தம்பியு வெளியே போயிட் டிருக்காங்க அதுனால அம்மா வேண்டா அப்டின்ட்டு ரெண்டு பேருக்கெதுக்கு அப்டின் சொல்ட்டு சாம்பார் சாதமு உர்ளக்கெழங்க பொரியல்லா செஞ்சிருக்காங்க
ம் செரி செரி ம் உங்குளுக்கு எப்டி போச்சு பொங்கல் எல்லா ஊர்ல
ஆ பொங்கல்லா நல்லாதா போச்சி புது துணி எடுத்தோ எங்கெளுக் கென்னா பெருஸ் தா எதுவு இருக்காது இல்லிங்ளா நாங்க சும்மா வீட்ல அ வீட்டு உள்ளயே பொங்கல் வச்சுட்டு ஆ மாடில வந்து அ ப்படியே சாமி கும்ட்டுருவோ காலில
ஆ சொந்த போக்லியா பொங்களுக்கு
புரிலே
சொந்த ஊருக் கெங்யு போகலியா பொங்களுக்கு இங்கியே கொண்டாட போறீங்ளா
ஆ ஆமா வீட்ல சாமி கும்புண்ணோ இல்லிங்ளா அதனால வந்து எங்க இவன் ஊருக்கெல்லாம் போல ஆஹ் வீடலே நான் வந்து பொங்கல் வச்சுட்டு மாடி மேலே போய்ட்டு அப்படியே பூஜை மட்டும் பண்ணிடுவோம் மத்தபடி அவ்ளதான் அதுக்கு அப்புறம் காலையில சாமி கும்பிட்டு அவ்வளோதான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படியே விட்டுருவோம் அவ்வளோதான் நீங்க உங்களுக்கு எப்படி போவோம் பொங்கல் நீங்க எப்படி கும்பிடுவீங்க நீங்க
மூணு நாளுமே கொண்டாடுவோம் பொங்கலு பெரும்ப ஒண்ணு தணக்க ஆமா பெரும் பொங்கலுக்கு வந்து எங்க வீட்டுல வந்து காலையிலயே புள்ளையார எல்லாம் புடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ராவுக்காலம் வர்றதுக்கு முன்னேயே மூணு பானையில பொங்கல் வைக்கணும் புரியப்பல்லா என்ன ஆமா பண்ணலாம் சந்திரம்பல்லாம் சொல்லிட்டு மூணு பல்லாரையும் பொங்கல வைக்கணும்
ஓ மூணு பான வெ பச்சு பொங்கல் வெப்பீங்களா நீங் ங்க
அதேமே அடுப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க இந்த மண்சட்டி இருக்குல்ல
ஆமா
சுத்தக்குனாங்க அடுப்பா அது வந்து பரா வருஷம் வருஷமா பிற்காலத்துல இருந்து முன்னோர்கள்லாம் வெச்சுட்டு வந்தாங்கல்ல
ஆம்மா
தொறனால
ஓ பாரம்பரியமா இருக்கிற மாதிரி நீங்க அப்படி கொண்டாடுறீங்களா
ஆமா ஆமா அ
ஆஹ் இப்ப மூணுமா பான பொங்கல் வெச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஏன்னா வீட்டுல இப்ப கொஞ்சம் பேரு தான் இருப்போம் அந்த எப்படி அது எல்லாமே ஒரே பொங்கலா வெப்பீங்களா இல்ல சக்கர பொங்கல் வெண்பொங்கல் அந்த மாதிரி வெப்பீங்களா
ஒரு பான இதுக்கு முன்னா சக்கர பொங்கல்ல்லாம் எதுவும் கெடையாது நாங்க கொ கொஞ்சம் வளர வளர இப்ப வந்து நா சொல்லிட்டோம் மூணுமே வந்து என்னால சாப்பிட முடியல அதனால வந்து ஒரு பானைய சக்கரை பொங்கல்லாம் போட்டு ரெண்டு பானைய வந்து மதியம் நைட்டு சாப்பிலாம் அது இல்லாம இப்ப வந்து நாங்க குட்டி பானல் தான் வெக்கிறோம். இதுக்கு ஒரு எப்படி சொல்லறது ஒரு அஞ்சு பத்து வருஷம் முன்னாடி நாங்க சின்ன வயசு ரொம்ப சின்ன வயசுல அது மாதிரி பானையா வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் அந்த பா அப்பயும் வந்து அந்த மூணு தாம் வைப்போம் அப்ப சக்கர பொங்கல்லாம் வைக்க மாட்டோம்
உம்
வந்து வெளியேந்து வரவல்லாம் வந்து அங்க வந்து எங்க வீட்டுல வந்து நாங்க வெச்சிருக்கலாம் பொங்கல் அ எல்லாரு வந்து வாங்கி விட்டு போவாங்க
அப்படிங்களா
அந்த பொங்கல்துக்கு வந்து மயிலாறைக்குமே நாங்க வந்து அவ்ளோ கிட்ட எல்லாம் போ
ஓ செரி செரிங்
இருக்கிறாங்க தெரியுமா கில்ல தா போவா அதனால வந்து எதுவுமே ஆகாது அதுக்கேற்ற மாரியே நல்லாவே இருக்கு
அப்டிங்களா செரி அப்போ மொத நாள் வந்து இந்த மாரி பொங்கல் வப்பீங்க ரெண்டாவது நாளும் பொங்கல் வப்பங்களா இப்ப மாட்டுப் பொங்கல் அன்னிக்கு பொங்கல் வப்பீங்களா
ஆமா ஆமா மாட்டு பொங்கல் அன் னைக்கும் பொங்கல் வைப்போம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து பெருசா நா கொஞ் சோ ஏந்துக்க மாட்டோ அப்பாவே கொஞ்சோ சீக்கிர மா எழந்து ஆனா இதுக் மின்ன வந்து மாடு இருந்து இருந்துருச்சு ஆ நலம் பசும் பால்லா எ வெச்சு அதெல்லா மாட்டு பொங்கலுக்கு வைப்போ ஆனாலோ அப்பவே மாட்டே இப்ப நா புள்ளையோட வந்து வா சல்லா தா இருக்கு பெரும் பொங்கலனைக்கு வெக்கும்போது மாட்டு பொங்கலுக்கு எத்னுவர போது புள்ளையார வந்து வாசல்ல இருந்து உள்ள வரணு அதுனால வந்து அத வந்து எடுத்துடு எடுத்துட்டுப் போவோ
அப்டிங்களா நாங்க வந்து என்ன பண்வோனா காலைல அதே மாரி பொங்கல்லா வெச்சுட்டு சாமிக்கு வந்து துணியெல்லா இந்த மாரி வெச்சு படைப்பாங்க இல்லிங்களா அதனால துணியாலா வெ சு படச்சிட்டு இப்ப எங்களுக்கு மாடு அத பத் திரா எதுவு இல்லலிங்ளா அனால நாங்க என்னப் பண்ணுவோ தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அன் அன்னிக்கிதா நாங்க ஊருக்கு போவோ ஊருக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய்டுவோம் அங்க என்னா பண்வாங்க னா இப்ப நீங்க வந்து பொங்கல வெக்கிறீங்கள அங்க என்னா பண்ணுவாங்கன்னா பொங்க வெப்பாங்க வெச்ட்டு ஆனா சாய்ந்தர என்ன பண்ணுவாங்கனா எல்லா ஊர்ல இருக்க எல்லார் வீட்லயு மாடு இருக்கு இல்லைங்ளா அந்த மாடெல்லா வந்து து ஒரு எடத்துக்கு பொதுவான எடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க கூட்டிட்டு வந்துட்டு அங்க வந்து இந்த மாரி டிவிய மாடுங்களுக்கு வர்ணம் பூசறது பலூன் கட்டிட்டு அந்த மாரி அவுங்குளுக்கு தோன்ற மாரி எல்லா மாட அலங்காரம் பண்ணிட்டு மாட்டு வண்டி எல்லா பூட்டி வந்து அன்னிக்கு ஃபுல்லா ஊர்லா சுத்துவாங்க உங்குளுக்கு அந்த மாரி பண்ணுவீங்ளா
அம்மம்மா அந்த மாரி பண்ணுவோ நா துணி வந்து நாங்க மதியமே காலைலேயே பொங்கல் வச்சுர்றங்கல்ல வெச்சப்பயே வந்து சாமி வந்து உடனே கும்புட மாட்டாங்க இதே மேரி மதியோ இதே மேரி அந்த பொங்கல் வச்சுதா உள்ள வா உள்ள நொண்டு ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா நம்ப சாமி கும்புட மாட்டோம் ஃபஸ்ட் வந்து எங்குளுது நெல இருக்கு நெலதுல ஏத்த மாரி நீங்க சொல்றீங்களா துணி எல்லா வீட்டுல படைப்பாங்க நாங்கள்ளா வந்து நெலத்துல எடுத்து போய் படச்சுட்டு அங்க படச்ச பிறகு தா வீட் படைக்கையே ஆரம்மிப்பாங்க அது வரைக்கும் படைக்க படைக்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க வீட்டுல
அப்டிங்களா பரவால்ல நீங்க
அதே மாரி இப்ப நீங்க மாடு சொல்றீங்கல்ல அங்க படைக்கும் போது க்கு மாடு வந்து பலகாரம் பண்ணி வீட் லெ எல்லாமே அலங்காரம் பண்ணி இது பண்ணி மாடு வச்சிருக்க மோளகாரன் வந்து மோ மோள அடிச்சு அவங்க தனியா வந்து காசு வாங்கிட்டு போவான் இப்பலா பொங்கல் வசூலுக்கு வ நல்லா மாடு அது மாரி வசூல் பண்ணுவாங்க இருந்தாலும் எங்க அப்பா வந்து வாரி வழங்கு குடுப்பாரு ஆனா நா எங்க அப்பா கிட்டயும் வந்து வாங்கிட்டு போவே ஏனா மின்ன வந்து மாடு இருந்தது வீட்ல இப்பதா கொஞ்ச காலமா தா மாடு இல்ல ஆனாலும் வந்து ஆட்டாமேட்டிக்கா வந்து அவங்குளே வாங்கிட்டு போவாங்க காசு
அப்டிங்களா
அதே மாரி மாடு அலங்காரம் பண்ணிட்டு கொலத்தங்கரன்னு ஒண்ணு இருந்துச்சு அங்க கூட்டுட்டு போயிட்டு மஞ்ச தண்ணி எத்துன்னு போவாங்க அங்க வந்து மாடுகளுக்கு வந்து துணைச்சி விட்டு எல்லா எல்லாரும் யாரல மாடு வச்ச எல்லாருமே எடுத்துட்டு வருவாங்க எல்லாரும் எடுத்துட் டு வந்து இது பண்ணுவாங்க தொளிச்சு விட்டு அங்க வந்து கூட்டு திருப்பியும் வீட்டுக்கு கொண்டு வனாங்க வீட்டுக்கு வந்தமே எங்க எல்லாம் ஆர்த்தி எத்துதா உள்ளேயே அனுப்புவாங்க அதுக்கு முன்ன அனுப்பவே மாட்டாங்க பா உள்ள
ஓ சரி சரி நாங்க இப்ப நா நகரத்தில் இருக்கறிறதுனால எங்களுக்கு அக்கா அந்த மாதிரி பழக்க வழழக்கம்லா தெரியாது இல்லைங்களா நாங்க வந்து சும்மா வந்து அப்படியே கும்பிடுவோம் இப்ப நல்லனம் எங்களுக்கு இருக்கு இருக்காது இல்லைங்களா நகரத்துல இருக்கும் போது நாலல்லா இருக்காது நம்மளுக்கு விவசாய நிலம்லாம் இப்ப கிராமமா இருந்தா எல்லாரும் விவசாய நிலம் எல்லா வச்சிருக்கிறதுனால நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கோலகலமா கொண்டாடுவாங்க ஆனா நீங்க சொல்றது பார்த்தா எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு இந்த மாதிரி வந்து கொண்டாடணும் அப்படின்னு ஏன்னா நகரத்துல இருக்க போது நாங்க அப்படியே சும்மா கும்பிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்துருவோம் அவ்வளோதா எங்களுக்கு கா வேற எதுவும் இருக்கு
இது மட்டும் இல்ல காணும் பொங்கல் கூட எங்க வீட் வ திருவாரம் நல்லாாதா போவாம் ஏன்னா காணம் பொங்குளுக்கு வந்து பசல் நாளு காண பொங்கலும் பொங்கல வைக்கணும் பொங்கல வச்சு குலதெய்வம் இதே மாரி நால தா நா படைக்கிறது கன்னி கோவிலுக்கு போய் படைக்கிறது எல்லாமே படைச்சிட்டு கொண்டு வருவாங்க அப்புறம் வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும் நைட்டு ஏல்லா வசூல்ந்தள்னால கொஞ்சம் லேட்டா தா வருமே சாமி ஊர்வலமும்
அப்படிங்களா இப் இப்ப நாங்க வந்து காணம் பொங்கலுக்கு எதுவும் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி சும்மா தொலைபேசி மூலமா எல்லாருக்கூ அஹ் கா கால் பண்ணிட் விட்டு என்ன பால் பொங்கிருச்சா அப்போ வந்து பணொ கொடுங்க காசு கொடுங்க அப்டின்ற மாரி கேப்போ இப்ப யாராவது நம்ப பெரியவங்க தாத்தா பாட்டில்லா இருந்தா அவங்க கிட்ட ஆசிர்வாத வாங்கிட்டு அஹ் காசு எல்லா வசூல் பண்ணிப்போ ஏன்னா அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டு யாரு வந்து காசு இல்ல சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா இப்டி இல்லன்னா வந்து எங்கன்னா வெளியே போவோ ஏன்னா அந்த ஒரு நாள் வந்து எதுவு இருக்காது
இன்னு நல்லா கூட குடுத்துட்டு இருக்க ஏன்னா நானு சம்பாரிக்கிறேன்ல வேலைக்கு போறா ஆனாலு தங்கச்சிக்கு என்னால முடிஞ்சது ரொ ரொம்ப அதிகமாலா தர மாட்ட என்னால முடிஞ்சது எவ்ளோ தர முடியுமோ அவ்ளோ குடுப்பே தங்கச்சிங்களுக்கு அப்பா அம்மாக்கு அதல்லா ஊர்ல எப்பவுமே வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து நெறைய வாங்கிட்டு போனால எங் அப்பாவே ஏன்கிட்டருந்து அதிகமா வாங்கிடுவாரு
அப்புடிங்களா அப்ப நா வந்து அடுத்த வருஷோ பூங்கா வரும்போது உங்களுக்கு வந்து தொலைபேசிய மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுக் கிட்டையு நா வந்து வசூல் பண்ணிக்கிறே அப்போ
உம் சரி சரி குடுத்து வுட்றே சொன்னல்ல
ஆ செரி நல்லா இருக்கு நீங்க சொன்ன இதெல்லாம் கேட்கம்போது நல்லாருக்கு எனக்கு வந்து கிராமத்துல கொண்டாடணு பொங்கல் மூன்ணாளு அப்டின்ற மாரி இருக்கு அ சேரி நாம் பாக்கறே அடுத்த வருஷம் வந்து நா வந்து உங்க அ அ ஊருக்கு வர வேணா நா முயற்சி பண்றே வந்து உங்க கூட சேர்ந்து கொண்டாடி பாக்குறே அது ஏ ஒரு புது அனுபவமா இருக்கு எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு பாங்
ம் ம் செரி செரி கண்டிப்பா வாங்க
ம் சேரிங்க அம்மா கூப்புறாங்க நா உங்களுக்கு அப்புறே பண்றே
சேரி சேரி